எலி
ஹலோ சொல்லுங்க தோழி கேக்குதுங்களா
ம் கேக்குதுங்க
சொல்லுங்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டங்க நீங்க
ஆ சாப்ட்டேங்க தோழி சொல்லுங்க தோழி இன்னைக்குன்னா தலைப்புன் கீழ நம்ம பேச போறோ
ம் ஜெண்ட்ரலா பேச்லாங்களா
ஆ சரிங்க தோழி சொல்லுங்க தோழி
ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ நம்ம இப்போ ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ சும்மாதா தோழி இருக்கோ
அப்டிங்களா செரி செரி செரி ஓகே ஓகே ஓகே ஓகே என்ன சாப் டீங்க
அ சாதம் சாம்பார் ரசம் உருளக்கெழங்கு பொரியல் பண்ணி
ஓகே ஓகே வீடு சாப்பாடா
ஆமாங்க தோழி
ஹலோ
ஆ கேக்குதுங்களா சொல்லுங்க
ஆ வீ
ஆமா ஆமாங்க தோழி வீட்டு சாப் பாடுதா
ஓகே ஓகே ஓகே நானா நா வந்து நான்வெஜ் சாப்டே ஏ ஆக்சுவலி பங்க்ஷன் ங்க்ஷன் ஒண்ணு கட ஓப்பனிங்கு அவங்க முஸ்லிம் முஸ்லிம் காரவங் ஏ ஓகேவா அதனால பிரியாணி போட்டாங்க
ம் செரி செரிங்க தோழி அவுங்க செய்ற பிரியாணி வந்து ரொம்பவே ருசியா இருக்கு
ஆமா டேஸ்டா இருக்கோ சாப்ட்டோம் ஹஸ்பனன் ஒய்ப்னு நாங்க வந்தா வீட்டுக்கு வந்துட்டு இப்பதா அவுங்க டிவி பாக்குறாங்க நா உங்க கூட பேசிட் இருக்கே
ம் ஸ் ஸ் செரி செரின் தொழி
ஃபோர்த் படிக்கிறாங்க
ஓ அப்டிங்ளா செரி செரிங்க தோழி
நீங்க
நம்ம வந்து பாத்தீங்கன்னா பி சி ஏ முடிச்சோ பி சி ஏ முடிச்சிட்டு அ ரெண்டு வருஷோ இதுல அந்த தொழிற்சாலை நிறுவனங்கள்ல பணி புரிஞ்சுட்டு இருந்தோ அதுக்கப்றோ வங்கி நிறுவனங்கள் இது போல பல இதுல வேல பணி புரிஞ்சுட்டு இப்போ வந்து சொ சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கோ சொந்த ஊர்லேயே இங்க பாக்கு மட்டைகள் எல்லா உற்பத்தி பண்ணி ஆ வித்துட்டு வரோ
ஓகே ஓகே ஓ
இந்த மாரி எல்லா பண்ணிட்டு இருக்கோ அதுக்கப்பறம் மாடு இருக்கு மா டு இது பண்ணிட்டு ஆ அந்த மாரி பண்றங்க தோழி பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா நண்ப நண்பர்களோட பொழுது போ போக்கு பண்றதே தா அது தவிர்த்து வேற எது இல்ல ம் ஆம் தோழி எப்பயாச்சு நண்பர்களோட சே ந்தா படத்துக்கும் போறதுண்டு
செரி செரி செரிங்க டூரு அந்த மார
ஆஹ் புரியலங் தோழி
டூர் டூர்
ஆ இவங்களோட ஆ போவோ போவோங் தோழி நம்ம ஊரே பாத்தீங்ன்னா ஒரு சுற்றுலா தளம் மாரி தா ம் ஏனா சுத்தி நீர் விழுச்சி மலைகள் இந்த மாரி தா இருக்கு
எந்த ஊருங்க
நம்ம பாத் தீங்ன்னா இதுங் தோழி திருப்பத்தூர் பக்கோ வெள்ளூர் பக்கோக திருப்பத்தூர் ஆ அதனால இங்கே சுத்தி ஓ செரி செரிங்க தோழி இந்த மாதிரி இருக்கு அதனால இங்கயே நெறையா எடங்கள் பாக்குற மாரி இருக்கு போற மாரி இருக்கு அத தவித்து இப்ப குடும்பத்தோட இதுக்கு போயிட்டு வந்திருந்தோ ஊட்டி மேட்டுப்பாளையம் போய்ருந்தோ ரொம்ப அருமையா இருந்து சேர் பாக்கறதுக்கு பிளாக் தண்டர் போயிருந்தோ அது பாக்கணு பாக்கணுன் இருந்தோ ஆமா ஆமா ஓ செரி செரிங்க தோழி ஆ அத தாண்டிதா போனோ உம் உம் அது ஈஷா வந்திருந்தோ கோய்முத்தூர்ல ஈஷா அப்புறம் மாசாணி அம்மன் கோயில் அதெல்லா பாத்துட்டு அப்டியே பிளாக் தண்ரும் பாத்துட்டு அப்படியே ஊட்டி போயிருந்தோ ரொம்ப அருமையா இருந்துச்சு எங்க குடும்பத்தா ரோட போய்ட்டு வந்ததும் நல்லா ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு தோழி உண்மையாவே ஆஹ் நம்ம வீட்டுல தங்கச்சி அண் ணே நானு அம்மா பாட் டி அத்தே மச்சா ஒருத்த இருக்கா அவே எல்லார் போயிட்டு வந்திருந்தோ
செரி செரிங்க
ம் அ போனது ரொம்ப ஒரு நல்லா இருந்தது ஒரு மாதிரி நல்ல அனுபவோ நல்ல எடங்கள் பாக்குவே ரொம்ப அரும்யா இருந்துச் சி தோழி
ஓகே ஓகே நாங்க கேரளா சைடு போயிருந்தோ
அ அ
ம் ம் வர்த்தலா அப்றோ வந்து அலப்புலா போட் ஸ்டே பண்ணிருந்தோ இங் இப்பிடிதா ஃபுல்லா தமிழாவே பேசுவீங்ளா அப்டிதா உங்க இதுவே வா நேச்சரேவா
புரிலிங் தோழி
உங்க நேச்சரே அப்டிதா பேசுவீங்ளா இந்த அளவுக்கு தமிழ் பேசுவீங்ளா அப்டின் கேட்ட
இல்ல தோழி நம்ப இதோ இப்ப பேசணு அப்டின்றதுனால பேசிட்ருக்கோ
ஓ ஓகே ஓகே இல்ல இல்ல நார்மலா பேஸ்லாங்க அவுங்களுக்கு வேண்டியத் செந்தமிழ் வேண்டாந்தா சொன்னாங்க ஆக்சுவலி ஆக்சுவலி ஆ ஆமா இல்ல அதுதா சொல்லிட்ருந்தாங் க ந அதாவ்து தூய தமிழ் வேண்டா ப்படி நாங்க நம்ம பேசுற லாங்வேஜ ப்டியே போது அப்டின் சொல்லி சொன்னாங்க ஒன்னு ரெண்டு எடத்துல மட் லுந்தா இங்கிலீஷ் பேசணு அப்டின் சொல்லி சொ
ஒஒ செரி சரி தோழி புரியுது அ நம்புளுக் தெரில அவுங்கோ பேஸ் சொன்னாங்க செரி அப்டின்ட்டு தமிழ்லதா பேஸ்ணு அப்டின்றதுனால
சேரி
அந்த ஒரு கட்டாயத்துனால நம்ப் பேசுணோ நம்ப இன்னு கொஞ்சோ அவுளோ தூய தமிழாலா வராது
சேரி சேரி சேரி சேரி ஆ ஹா அம்மா என்ன பண்றாங்க
அவுங்க இது அரசு ஊழியரா இருக்காங்க‌ அதனால அவுங்க அந்த வேலல கொஞ்சோ பிஸியா இருக்காங்க ஆ அண்ணா வந்து காலு வேலயா வெளிய போயிர்காரு
ஓகே
கார் ஓட்றாரு அத்னால அந்த வேலயா வெளிய போய்ட்ருக்காரு தங்கச்சி வந்து ஆக்சிஸ் பேங்க்ல ஒர்க் பண்றாங்கே அவ்ங்ளு அந்த வேலக்கி அப்டே போய்றாங்க நம்ப இந்த நெலத்து வேல இல்ல அ அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சி
ஓக்கே ஓகே
எனக்கு ட்ரெய்னிங் எல்லா முடிஞ்ச்சி சங்கச்சி இப்போ அடுத்த வர்ஷோ பண்ணுனு
சேரி செரி செரி
அதுக்கப்பறமாதா இது பண்ணுவாங்க நமக்கு
ஹோ செரி தெரி தெரிங்க பிஸ்னஸ் எல்லா எப்
ஆ பரவால்லங் தோழி எதோ அப்டே போய்ட்ருக்கு ரொம்ப பெர்சாலா எதுர்பாக்க முடியாது ஆனா போயிட்ருக்கு ஆனா முயற்சி கொஞ்சோ எடுக்குணு இன்னு கொஞ்சோ அதி திகமா முயற்சிகள் இருக்குணு அதுக்கான ஆ நேரமு செலவழிக்கணு அதே மாரி ஆ செலவழிக்கிற நேரோ கரட்டான விஷ்யத்துல செலவழிச்சா கரக்ட்டா இருக்குனு யோசிக்கிற தோழி ம் ம்
அ கால் பண்ணிருக்க நெக்ஸ்ட் செரி நீங்க கால் பண்ணுங்க ஓகேவா ம் இல்ல இல்ல உன்னட் டை மினிட்ஸ் இருக்கு ஒன்னா டைம் ஓ அப்புடிங்ளா
அ நா காலியா இருக்காங்க அத்னால நீங்க தா பண்ணனு
கால் பண்
செரிங்க தோழி ஆ பண்ணுங்க தோழி இன்னு மு யல இதுவே இன்னு
ஒன்னு முடில இத அப்றம் கே்கறே நானு சேரி சேரி சேரி செரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங்க எப்டியு உங் தோட்டம் ஃபுல் தோட்டம் ஃபுல்லாருக்கா தோட்டம் மாரி இருக்குமா
ஆமாங் தோழி எப்டி பாத்தீங்கன்னா இந்த ஏளனி ம மரங்கள் இருக்கு எளநி மரங்களுக்கு நடுல ருக்கு தோழி நம்ப பண்ண இந்த வேலைகளெல்லா சரி ஒரு எரநூத்தி பன்னெண்டு மரங்கள் இருக்கு தோழி
அப்போ நீங்க வந்து சேலுக்கு போடுவீங்கள எளனி எவ்ளக் குடுப்பீங்க
ஆ எளனி சே இதுக்கு போகாதுங்க தோழி அ தேங்கா தா பண் போகு அது கொஞ்சோ இதானதுக்கப்பறோ வெட்டி இது போட்ருவாங்க ஆ ஆ என்னாதிது உட்டஸ் சேத்திருவாங்க வெட்டி அதுக்கப்பறமா அது காஞ்ச பிறகு உருச்சி தேங்கா அதுக்கு ஆளுங்க இங்கேயே வராங்க தோழி முப்பது ரூபா போடுறாங்க முப்பது முப்பது ரூபா எடுக்குறாங்க
ஓகே எவ்ளோ சைஸ் ஒரு மீடியம் சைசுமா இல்ல ஒரு பெரிய சைஸ் இதா இருக்குமா ஆக்சுவலி இங்கெல்லா தேங்கா வெல ஜாஸ்தி ஆயிடுச்சி ஒரு மூனூ தேங்காவே குட் குட்டியாதா இருக்கு ஒரு முப்பத்தஞ்சுருபா ஒரு மூனு நூர் போ அந்த குட்டி குட்டியா இருக்கு ஒரு அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்டிவ் ஃபைவ் டுவெண்டிவ் ஃபைவ் ருப்பீஸ் ஓகே அது மூனு எழுவத்தஞ்சருவா ஆனா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆனா ரொம்ப குட்டியா தா இருக்கு இங்க சந்தைய சந்தையில தா நாங்க வாங்கறது காய்கறி எல்லா அப்போ வந் து இதா விக்கு
அ இங்க பாத்தீங்க சின்ன சின்னசா இருக்கத்தி எடுக்க மாட்டாங்க இங்யே தள்ளிட்டு போயிடுவாங்க அத வந்து நம்ம வந்து இங்க குடுக்குற மாரிதா இருக்கு நம்ப யாரு இங்க சுத்தி இருக்குற ஊர்கள்லயே அவங்க வந்து எடுத்துப்பாங்க ஒரு கொஞ்சோ அந்த சைஸ் கொஞ்சோ பெருசா இருக்கிற தேங்கவ மட்டுந்தா எடுத்துன்னனு போவாங்க வ அத மட்டு மிஸ் ப்ரோ அந் மாதி சொன்னாங்கன்னா நம் ஒரு இருவத்தஞ்சு ரூபா அந்த மாரி கம்மி பண்ணி எடுத்துனு போவாங்க ஏனா மோ லோல்லி இருவதாஞ்சு சோ சொல்ட்டோன்னா அவங்க வந்து இன்னு கம்மியா கேக்க ஆரம்பிப் ப்பாங்க அதுவில்லாம அ அந்த இருவத்தஞ்சு ரூப பாத்தீங்கன்னா னா அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அந்த தோப்பு பராமரிக்கிற து அந்த மேல ஏறி வெட்ட ட்டாங்களா குலைத்தள்ளுவாங்க
சொல்ற அதுதா கே அதுதா கேக்குற கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி
ஆ அதா பத்து ரூபா போயிடுங் தோழி இப்போதிக்கு பத்து ரூவா போயிடுச்சுன்னா பதினஞ்சு ரூபா அந்த மாரி கி நம்ம ஒரு கணக்கு வச்சுக்க வேண்டியதா
உம் ஹம்
உம் அதுக்கும் பாத்தீங்க ன ஒரு சில நேரங்களல இது பண்ண மாட்டாங்க எடுகமாட் அத நம்போ வந்து வெலக் கூட்டி விக்குற மாரி இந்த அ கோப்பர காயவெச்சு கோப்புர போட்டு அந்த மாரில்லா பண்ண வேண்டியதா இருக்கு இல்லைன்னா ஒரு சில நேரங்கள்ல எ எண்ணெயா உ என்ன இது பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கே குடுத்துருவோ வாங்குறாங்க இங்க பக்கத்துல என்னந்த தேங்காய்
எவ்ளோ எவ்ளோ கிலோ எவ்ளோ
ஆ என்னாது தோழி கொப்பறீங்ளா
என்ன என்ன
என்னைங் ஆ அது நம்ப அது ஒரு சில பேருக்கு சும்மாவே குடுத் சொல்லுங் தோழி
ம் ஹூ ம் எனக்கு இங்க இதவே கெடைக்க மாட்டேகிது கெடச்சாலு கலப்படமாதா அது நல்ல தா சொல்றாங்க அப்ப கலப்படமாதா கெடைக்கிது
ம் இல்ல நம்ப சும்மாவே குடுக்குறோ ஏனா தெனோ வேஸ்ட்டா போது இல்லைங்ளா ஆனால என்ன பண்றது சிறப் பக்கத்துல இருக்குறவங்களுக்கு பக்கத்து வீட்ல இருக்குறவங்களுக்கு பக்கத்து வீட்ல சொந்தக்காரங்க இந்த மாரி வந்தாங்கனா அவுங்கவுங்களுக்கு அப்டியே பாட்ல கொஞ்ச ஊத் ஊத்தி குட்த்துருவோ வீட்டுக்கே அப்டியே குடுக்கசேஸ் செரியா போயிடுது அத தவுத்து மீறி பாத்தீங்னா இது மாரி அதா சொல்றே இல்ல சின்ன சின்ன தேங்கா எல்லா அந்த மாரிதா போட்ருவோ ஒரு சில பேர் வந்து எடுத்துக்குறாங்க ஒரு அஞ்சு ரூபா அந்த மாரி குடுத்து எடுத்துன் போய்றாங்க அந்த தேங்காவயே எடுத்துட்டு போய் அவுங்க விக்கிறாங்க ஒரு சில நேரங்கள்ள அது விக்கில எடுத்துட்டு போல அப்டிங்க போது தே அத ஒடச்சு தீ திருவி அந்த தேங்காவல்லா எடுத்து காய போட்டு என்ன ஆட் எண்ண ஆட்டுவாங்க எண்ண ஆட்டி யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா இங்க
டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு நா கட் பண்ணிட் கூப்புறே ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ ஆ கால்லயே ஆப்லயே இருங்க
ஆ சரிங்க தோழி